ஆ கேக்குதுங்ளா தோழரே நா பேசறது செரிங்க தோழரே சென்ற ஆ கேக்குதுங்க தோ சென்ற அழைப்புல நம்ம நட்ப பத்தி பேசி
அதுதா அதுதா அத பத்தியே பேசலா தோழரே அதாவது வந்து நா சொல்லிட்ருந்த இ து மாரி நா அந்த பள்ளில வந்து சேரும்போது ரெண்டாம் வகுப்பு இருக்கும் போது அங்க சேந்த தோழரே ரெண்டாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகு ப்பு வரையு அந்த பள்ளியிலதா படித்த முக்கால் வாசி ஒரு பத் பத்து வருட நா அங்கதா படித்தே பட் வந்து தா அவரு படித்து வந்தாரு அது எனக்கு தெரியாது ஆனா அவரு எங்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துது அதாது வந்து நம்ம கூட ஒரு படித்து வந்த தோழர் வந்து நம்ம பாக்காம இருந்திருக்கோ அது பாத்துருப்போ பட் வந்து சரியா ஞாபக இல்ல அப்படின்னும் போது நாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என்ன வந்து எப்டி பண்ணுவாங்கன்னா செக்ஷன் அதாது வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு செக்ஷன் இருக்கு ஸ்கூல்ல அது வந்து மாத்தி மாத்தி போடுவங்க நா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஏ செக்ஷன்ல இருந்த ஏ செக்ஸன்ல இருக்கு போது எல்லா பசங்களு நம்மளய தெரியு நல்லாவே அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷோ நா அவங்களோடதா படித்தோன்றதால அவங்களோட ஒரு நல்ல பாண்டிங் நடுவுல வந்து பி செக்ஷன் மாத்திட்டாங்க பி செக்ஷன் மாத்தினோடனே அங்கியு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அப்றோ சி செக்ஷன் மாத்துனாங்க அங்கியு ஒரு ஒரு பத்து பாஞ்சி ஃபிரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா செக்ஷன்லியு ஓரளவு எல்லாருமே தெரியு எம் பேரு வந்து அவுங்களுக்கு தெரியு அவுங்க பேர் வந்து எனக்கு தெரியுன்ற மாரி ஒரு மாரி ஃபேமஸ் ஆயிட்ட நானு சொல்ல போனா இந்த மாரி எல்லா செக்ஷன்லயு படிச்சதுனால அதனால திருப்பி வந்து டென்த்துல வரும்போது ஏ செக்ஷன் வந்துட்டே அவர் வந்து எங் கூடதா வந்தாரு ஆனா வந்து நா மாறும்போது அவரு கிளாஸ் மாறிகினேதா இருந்தாரா அது வந்து எனக்கு ரில நானு கவனிக்கில செரியா அப்பற அவரு வந்து சொல்லும் போதுதா எனக்கு தெரிஞ்சுது அப்டியா அப்டின்னு சொல்லிட்டு அப்பற வந்து அவரு வந்து அவரு நானு வந்து டென்த்து படிச்சுட்டு லெவல்த்து டுவெல்த்து வந்து அதே ஸ்கூல்லதா சேம் குரூப்பு படிச்சோ அப்பதா அவரு நல்லா பேசினாரு அதாவது பேசுறதுக்கு நேரங் கெடைக்கல அதாது டென்த்துல படிக்கும்போது அது எக்ஸாம் டைம்லதா மீட் பண்ணாரு கடைசியா வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்பெசல் க்ளாஸ்லா இருக்கு ஒரு ரெண்டு மாச முன்னாடி அப்பதா வந்து மீட் பண்ணாரு என்ன மீட் பண்ணி பேசுனாரு இந்த மாரி நானு நீயு ஒரே கிளாஸ்லதா படிச்சோ இத்தன வருஷமா அப்டின்னும் போது எனக்கே புதுசாருந்துது யாருப்பா நீ புதுசாருக்க எனக்கு ஞாபக இல்ல செரியா அப்படின்ற மேரி இருந்துது அப்பறமா வந்து பேச பேச அவரு அதாவுது எனக்கு தெரியாது அவரு அவர் வந்து அவரோட இத வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து க்ளோஸாயிட்டு அப்றோ லெவல்த்து டுவெல்த்துல அந்த ரண்டு வருஷ வந்து ரொம்ப பழகிட்டாரு அதாது இப்ப எப்பிடினா நானு அவரு வந்து கால் பேசாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டோ கால் பேசிட்டுதா வந் இது என எனக்கு எதாவதுனா திடீர்னு எதனா ஒரு ச வீட்ல எதனா நடந்ததுனா அதாவது நீங்க சொன்ன மாரி உங்க நண்பர்கிட்ட நீங்க எப்டி பேசுவீங்க எதுவா இருந்தாலும் அவரு கிட்ட கேக்கற மாரி பஸ்ட்டு நா எதுவாந்தாலு அவருகிட்ட கேட்டுருவ எந்த ஒப்பீனியனா இருக்குட்டு அவருக்கு எதனா நல்லது நடக்கட்டாருகுட்டு கெட்டதாருக்குட்டு அவுரு என்கிட்ட சொல்லுவாரு நானு அவுருகிட்ட சொல்லுவ அந்த மேரி வந்து எதிர்பாக்காம கெடச்சது இந்த நட்பு நீங்க சொன்ன மேரி எதிர்பாக்காம கெடச்சி ப்பயு நா காலேஜ் போய்ட்ருக்கே காலேஜ் போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது கூட நா வந்து கண்டிப்பா ஒரு நாளிக்கி கம்பல்சரி ஒரு ரெண்டு கால் மூணு காலாவது அவுங் கூட பேசிருவ அந்த மேரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ப எங்க ரெண்டு பேருக்கு பாண்டிங் இருக்கு எதுவா இந்தாலு சேந்து போவோ சமீபத்துல வந்து நானு அவுனு வந்து நாங்க வந்து பெரும்பாலு சுற்றுலா பயணம் அதாவது டூர்லா போ மாட்டோ பெருசா வீட்லியு என்ன அலோ பண்ண மாட்டாங்க நானு பெருசா போ மாட்ட பட் வந்து அவர் ரொம்ப நாளா கேட்டுட்ருந்தாரு லெவல்துலந்து கேட்டுருந்த நம்ம போலா நம்ம போலா வெளியே போலா அப்டின் சொல்ட்டு நானு வந்து அவுங்க வந்து பிளான் போடுவாங்க அதாவ்து நண்பர்கள் பத்தி உங்குளுக்கு தெரியாது ஒரு வாரத்து முன்னாடி பிளான் போடுவாங்க செரி நா அந்த அ நாள் வரும் போது நா கொஞ்சோ பிஸியாருக்க என்னால வர முடியாது அப்டின் சொல்ட்டு போய்டுவானுங்க அந்த மேரி நானு நெனச்சி ஃப்ரீயா உட்டுட்ட இவரென்னா பண்ணாருன்னா திடீ னு ஒரு வாரத்து முன்னாடி பிளான் போட்டுட்டு நானு பெருசான்னு கண்டுக்கல செரி போனா போலா அப்டின் சொல்லிட்டு வெய்ட் பன்ன காலைல ஆறு மணிக்கு பாத்தா வீட்டுக்கீல நிக்கிறாரு வந்து வீட்டுக்கீல வந்து நின்னுட்டு கத் த்தறாரு அத வந்து எங்க வீட்ல பாத்துட்டு செரி நண்பர்கள் யார்னா வீட்டுக்கீல வந்தா யாரு உடாமருபாங்க செரி போய்ட் வா அப்டின் சொல்டாங்க எங்க வீட் லியு அப்புறமா வந்து நா பஸ்ட்டு பஸ் செக்சஸ்புலா போன டூரு இதோ இந்த போன ப்ரைடே தா அதாது அந்த போன ஃப்ரைடே வந் து ஒரு ஃபால்ஸ் கொண்னு போனோ இது தடா ஃபால்ஸுன் நெனைக்கிறே அந்த எடத்துக்கு போனோ நா போய் பாத்ததோ இல்ல அவரு கூட போன நாங்க ஒரு நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் சேந்து டூ வீலர்லியே போய்ட்டோ டூ வீலர்ல்யே வந்து பெட் ட்றோல் போட்டு போறதாருகுட்டு அது வந்து நீர் நீரு வீழ்ச்சியான இருந்து அது பகு இ பகுதி ரொம்ப நல்லா இருந்தது அது ச்ச் எப்டீனா அ பெரும்பாலு நண்பர்களோட பெருசா போன தில்ல போயிருந்தா மிஞ்சி மிஞ்சி போயிருந்தா ஸ்கூல்ல வந்து ஒன் டே ட்ரிப் குயின்ஸ்லேண்டு ஒண்டர்லா அந்த மாரி கூட்டு போவாங்ன அதுக்கு தா போயிருக்கே அ அதாவ்து வெளியே வந்து நா போனதில்ல இதுதா நல்ல ச்ச் ஒரு நல்ல தருணமா இருந்தது அதாவது வந்து இந்த நண்பர்கள் வந்து து எதிர்ச்சியா வர நண்பர்கள் வந் து நம்ம வாழ்க்கைல வந்து நெறய செய்வாங்க அது இல்லாம நம்மளும் அவங்கிட்ட குளோசா இருப்போ நெறைய வந்து பகிர்ந்து கொள்ள அவரு வந்து எப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் மாரி அவரு வந்து நம் நம்ம மாரி நம்மளோட இது மாரி நம்மளோட பிரதிபலிப்பு மாரி அவிங்கிட்ட எல்லாமே சொல்லலாம் அவரு நம்ம கிட்ட எல்லாமே சொல்லுவாரு பகிர்ந்து கொள்ளுவாரு அவருகிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு அவரு சொல்லுவாரு நம்மகிட்ட இருக்கறதா நம்ம சொல்லலா அந்த மாரி நீங்க சொன்ன மாரி அ அப்டி ஒரு பாண்டிங் இருக்கு தோழரே எனக்கு
கண்டிப்பா ஆமா தோழரே இப்போ வந்துட்டு நானுமே என்னோட தோழி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னதா ஒரு நாப்பது வயசு ஆயிருந்தாலு அ அவங்க வந்துட்டு என்ன ஒன் ப்ப அந்த நம்ம கூட சின்ன வயசு ஆளுங்க கூட பழகும் போது அவங்களும் நம்ம வைபுக்கு ஏத்த மாரி எறங்கி வந்துருவாங்க இல்லைங்களா நம் வந்து நம்ளும் வந் து நெனைக்க மாட்டோ ஐயோ இவங்க நம்மள விட பெரியவங்க இது இது சொல்லணும் இது இது சொல்லக்கூடாது அந்த மாரி எல்லா கெடையாது அவங்களு நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுவாங்க நம்மளு அவங்க கிட்ட ஃப்ரீயா பேசுவோ அவங்க கொழந்தைங்க கிட்ட கூட அவங்க இந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசுவாங்களான்னு தெரியாது ஏன்னா அது அவங்க கொழந்த ஆனா நம்மகிட் டங்கும் போது எல்லாமே பகிருவாங்க ஒவ்வொ புதுசா திருமணம் ஆயிருக்குங்ம் போது அவங்க ள கலாய்க்கிறதாகட்டு அந்த மாரி விஷயல்லா நடக்கு இல்லங்களா அந்த மாரி கலாய்க்கறது ஆகட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு சகஜமா வந்து போகு எனக்கே ஆச்சரியமா இருந்துது என்னடா இவங்க வயசு நாப்பது நாப்பதுக்கு மேல ஆகுதே ஆனா வந்துட் டு இவுங்க இது பண்றாங்க அப்படின்ட்னு உம் ஒரு ஃபிரெண்டு வந்து எப்டி பேசுவாங்களோ அந்த மாரி பேச வாங்க அந்த மாரி ஒரு பாண்டிங் வந் து ஒரு நல்லா இருக்
பேச பேச அத அது அதா பேச பேச பழகிடும் நம்ம எது பேசுறதா இருந்தாலு அதாவது நம்ம நம்ம கால் பண்ணி பேசணுனா நம் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன ஆயிச்சு இப்போ உனக்கு உ வாய்சே சரியில்ல என்ன நட ந்தது அப்டின்னு சொல்லிட்டு நம் நம்மளுக்கே தெரியாது அதாவது திடீர்னு வந்து நம்ம நம்ம வந்து எப்பயும் போல பேச மாட்டேங்கிற நீ உங் கூட கொஞ்ச சேஞ்ச் ஆயி சி என்ன ஆச்சு உனக்கு திருப்பி நீ மாறு என்ன பண்ண அப்படின்னு சொல்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களே நம்மளை வந்து நோண்டிட்டு இருப்பாங்க இந்த மாரி எதர்ச்சியா மீட் பண்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நறைய புதுசு புதுசான இன்பங்கள கொண்டு வருவாங்க நா நம்பரே தோழி
கண்டிப்பா ஆமா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நட்புங்க போது நம்ம வந்து ஒரு டைம்ல இருக்கும் போது அந்த நட்பும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஒ ஸ்கூல்ல படிக்றோ அப்டின்னா ஸ்கூல் வரைக்குந்தா அந்த நட்ப் காலேஜ் படிக்கிறோனா காலேஜ் வரைக்குந்தா அந்த நட்பு அதுக்கப்பறோ வேலைக்கு போறோம்போது வேலை வரக்குந்தா அந்த நட்பு திருமணம் ஆயிருச்சு அப்டிங்போது அப்ப வந்து நம்பளோட பழக்க வழக்கங்கள் நம்ப வட்டாரம் வந்து மாறுமில்லைங்லா ஒவ் வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு வகையான நட் ப்ப வந்து நம்ப பாத்துட்டு வருவோ இல்ல நம்ம வந்து அஹ் ஸ் சிலவங்க ரொம்ப ரேர் கேசுல இருக்காங்க சிறு வயதுல இருந்த அந்த நட்புக் கூடயே வந்து இருக்கணு அப்டிங்கிறதுக்காக அதுல நறையா சங்கடங்கள் எல்லாமே வந்து வரும் ஒரு உறவு எந்த ஒரு உறவு எடுத்தாலு அதுலயு நறையா சங்கடங்கள் சச்சரவு விட்டு குடுத்து போற எல்லாமே வந்து இருக்கு அந்த மாரி இருக்குறவுங்களு இருக்காங்க அ பட் வந்து இந்த மாரி நம்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயு ஒவ்வொ ர்த்தவுங்கல நம்ப வந்து அடாப்ட் பண்ணி நம்ம நறைய விஷயங்கள் மனுஷங்ள பத்திக த்துக்கிட்டு போறோ பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நறய விஷ் ஷ்யங்கள் வந்து தெரிஞ்சுக்குவோ அப்போ ஒருத்தரையே நாடி இருக்கறது வந்து ஒரு விதோ. பலப்பலவங்கள வந்து நம்ம கத்துக்கிட்டு போம்போது உலகத்துல் இப்டியு மக்கள் இருக்காங்க இந்த மாரி கேரக் ட்ருள்ளவு இருக்காங்க அப்டிங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவமாவே கெடைக்குமில்லைங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ந்தா சொல்லுறேன்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஆஹ் தோழரே கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது தோழரே
ஆஹ் ஆஹ் இல்ல இப்ப கேக்கலைங்க தோழரே கொஞ்ச இதா இருக்கு பேச நீங்க பேச தெளிவா இல்ல ஹலோ
கேக்குதா இப்போ நல்லாக்
ஆஹ் இப்போ ஓரளவுக்கு எறச்சலா கேக்குதுங்க தோழரே
ஆ செரி இருங்க ஒரு செகெண்டிருங்க ஆஹ் அதாவது நீங்க தோழரே எதாவது மனிதர்கள் வந்துரு டிஃப்ரன்டிஃப் ஃபரடாக்குறப் பாங்க அவுங்ககிட்ட நம்மம் பழகு பழகும் போது து அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரியு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக் தெரியும் அதாவது வந்து அவர்கள் வந் து நம்ம பாயிண்ட் ஆப் வியூ வந்து எடுத்து காட்டும்பொழுது நீ அப்பிடி யோசிக்கிற அதாவது வந்து நீங்க இப்பிடி யோசிக் வச்சிருக்கலா அப்படின் சொல்ட்டு அவுங்க ஒரு யோசனய வச்சிரு கலா நம்மள வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேடா யோசிச்சிட்ருப் போ அவுங்க வந்து ஒரே விஷயமா இருக்கட் டு நம்ம வந்து எப்டி சொல்றதுன்னா நம்ம ஒரு சைடு யோசிப்போ அவுங்க ஒரு சைடுல யோசிப்பாங்க
ம் ஆமா தோழரே ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ விட்டு விட்டு கேக்குது தோழரே நீங்க பேசுறது
இப்ப கேக்குதுங்களா தோழரே ஆ அதாவது வந்து இப்போ சொல்லிட்டு இருந்த அந்த பாயிண்ட் ஆஃப் இது வந்து டிஃபரென்ட் ஆவும்போது நம்ம வந்து புது சா ஒன்னு கத்துக்கலா இப்டி கூட பாக்கலாமா இந்த விஷயத்த வந்து இப்டி கூட நம்ம ஏனா நம்ம வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப் ஸ்ட்ரைட்டா அந்த மைண்ட் செட் வந்து அவர்கள் மாத்துவாங்க சில பேர் வந்து பேசுறதுல வந்து சில பேர் பழகுறதுல வந்து இப்ப இப்படி எல்லா ஆட்கள் இருப்பாங்களா இப்டி எல்லா செய்வாங்களா புதுச புதுசா வந்து கத்துப்போ சிம் பிளான விஷயமா இருக்கட்டு நம்மளுக்கு வந்து அது தெரியாம இருக் கலா அவங்க வந்து சொல்லி் குடுத்து அது நம்மளுக் பழகி அதாவது நம்மளே பண்ற மாரி இருக்கலா புரிதங்களா தோழர் அந்த மாரி அந்த மாரி ஒரு நறைய அத்த அந்த மாரி நெறைய சம்பவங்கள்லா நடந்திருக்கு எனக்கூ அவருக்கூ அதாது சிலதா இருக்கட்டூ விளையாட்றதாருக்கட்டூ ஏதா து விளையாட்டு அவர் வந்து நெறைய எனக்கு சொல்லி திர்வாரு இந்த மாரி இப்டி விளையாடணூ இப்டி வெளாடு நம்ளுக்கு தெரிஞ்ருக்காது ஓ இப்டிதா வெளாடுணூமானு அப்டின் ஸ் சொல்லிட்டு அதாவ்து வந்து அவரு சொல்லி சொல்லி சொல்லி தந்ததுக்கப்றோ நம்ம எப்பயூ போல அது வந்து நமக்கு நார்மலைஸ்டாயிடூ நம்ம இப்டிதா வெளையாடுவோமோ அப்டின் க்ற மாரி அப்றமா வந்து ஒரு கா ஒரு காலத் துக்கு மேல இப் இப்டி நம்ம வெளையாட கத்துக்கஸ் யாரு இப்டி நம்ம வெளையாடவே மாட்டோமே அப்டின்னும்போது ஆமா இவர் தா சொல்லி குடுத்தாரு இவர் சொல்லிக் குடுத் து நம்ம அப்டியே ஃபாலோ பண்றோ அது வந்து நம்மளே நம்மளோட இதுவாவே ஆயிடுச்சு அப்டின்ற மாரி ஆயிடூ தோழரே
ம் கண்டிப்பா ஆமா தோழரே ஏனா சில சமய இந்த மாரி இருக்கிறவங்க வந்து நமக்கு இது இதுன் இதா கேரக்டரு அப்டிங்கிற மாரி நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சாதா ஓ நம்ம இப்டிருக்கோ அப்டிங்கும் போது ஏதாவ்து தவறுகள் நம்ம சைடு இருந்தாலூ நம்ம திருத்திக்க முடியூ இல்லைங்களா
ஆமா தோழரே கண்டிப்பா அந்த மாரி சொல்றதுக்கே கண்டிப்பா மனிதர்கள் கு எல்லாருக்கூ ஒரு ஆள் இருக்கணூ நா நனைக்கிறே தோழே
கண்டிப்பா ஆமா தோழரே ஏனா சிலவங்க வந்து பாத் த்தீங்கன்னா எல்லாத்து கூடி சகஜமா பழக மாட்டாங்க இன்ட்ரோவெண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரு எடத்துல அவங்க மட்டூ இருத்துருப்பா அந்த மாரி இருக்கூடாது அந்த மாரிருக்கும் போது பல விதமான யோசனைகள் அவங்கக்குள்ள எப்பவ்மே ஒரு நெகட்டிவ் இது இருந்துட்டேருக்கூ பல பேரூ கூட இப்போ வந்து சிரிச்சு பேசுறவங்ள வந்து நீங்க பாருங்ளே சுத்தி அவங்கள சுத்தி ஒரு கூட்டே இருந்துகிட்டேருக் கூ என்ன சுத்தி எப்பவ்மே அப் அப்டிதானா எ ஏதாவது ஒரு பப்ளிக்ல போனாலும் சரி யாருனே தெரியாது ஆனா அவங்கள ந ம்ள கவனிப்பாங்க அந்த மாத்ரி ஒரு ஈர்க்கும் தன்மை உ டையவங்ளா இருந்தோ அப்டின்னா நம்ளூ சந்தோஷமாருப்போ சுத்தி இருக்கவுங்ளூ நம்ள பாத் சந்தோஷமா இருப்பாங்க இல்லைங்ளா சேரிங்க தோழரே செரிங்க தோழரே குடுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் தோழரே நன்றி நன்றி ம்